சொல்றி
சொல்லுங்க என்ன பண்றிங்க
சும்மா தா பசங்க தூங்குதுங்க நா சும்மா பட்த்துட்டுருக்கே ம் ம்
யாருமே எடுக்கல இல்ல
ஆமா
அத கேட்டுதா அவ ஃபோன் பண்ணா
அப்டியா நீயே யாரு எடுக்கலன்னு சொன்னீங்க எ ஃப்ரெண்டு அவ எடுத்தா ஆ சொல்லுங்க
அவளா நனச்சுட்ருக்கா அயோ நம்மள தவிர தா இவங்கல்ல எடுத்துட்டுருக்காளுங்கன்னு நனச்சிட்டுருக்காளுங்க
ம் ம்
இவ என்ன நனச்சிக்கிட்டு இருக்கா ஐயோ நம்மள தவிர இவளுங்க நா பேசிட்டு இருக்க னு நனச்சிட்டு இருக்காளுங்க
ம் ம் ம்
கடைசில போட்ட எனக்கு ஏப்ரல் ஃபூல்
ம்
அதுக்கப்புறொ அவ திருவண்ணாமல நா வந்து வெள்ள இருக்கண்டி கூப்பறேன்டா
ஓ
நா நல்லா படிக்கறவ அ பாக்கல போல நா என்னைக்கு கைல வச்சிருப்பேன்ண்டி அன்னைக்கு பாத்து வச் சர்லடி அப்டின்னா
ஆ அ
நா சொன்னே யாார் எடுக்கலனாலு நீ எடுத்திருப்ப அப்டின் நீ எடுத்துருவ அப்டின் நெனச்சே
ஓ
அப்டின்னு சொன்னே
ம் ம்
அதுக்கப்றம் இன்னொருத்த நான் போஃபன ரிப்பேர் பண்ண குடுத்துருக்கேன் நீங்க எல்லாம் பேசனீங்களோ அப்டின்னாங்க
ஓஹோ
ஆனா அதுக்கப்றம் இவ போன் பண்ணி சொல்லிட்டா இவ சொல்லிட்டா அவ அதது மட்டி சொல்லிட்டா அதுக்கப்புற அப்புற எவளு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒன்னு பண்ல
பண்ணல பரவால்ல பேசாத வரைக்கு நல்லது
என்னைய ஏ நீ மட்டு இப்டி இருக்க உனக்கு வேலயே இல்லயா அப்டின்னு தோணு
நானே உங்க கேக்கறே உங்களுக்கு எதுக்கு தேவயில்லாத வேல நீங்களே எதுக்கு உங்களுக்கு ஆப்பு வச்சுக்கறீங்க
அன்னிக்கு தனியா இருந்தே சரி ஓகே சரி சும்மா
ஆனா உங்க கூட வந்து உங்களோட பையனு இருக்க கூடாது எங்கேயாவது பையன வெளிலல்லா குடுத்துட்டு பேசுங்க நா உங்க நல்லது க்கு தா சொல்றே சொன்னா புரிஞ்சுக்கணு
புரிஞ்சுக்கணு தா அன்னைக்கு அதனாலயே கடவுர் வந்து ஆ விட்டுட்டாரான்னு தெரில ஆக்சலா அன்னைக்கு நா காமிக்கிற ஐடியால தா இருந்த அதா சரி கால் பண்ணே சரி குரூப்பா பேசணு எல்லா பசங்களு இருப்பாங்ளா அப்படியெ எல்லாரு அவங்கவுங்க ரெண்டாவது குட் டிய காமிசன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு
ம்
நல்லாருக்கு நெனச்ச தெர்ல அவங்க எப்டி நெனக்கிறாங்கன்னா நா தெ இல்ல நா ஒரு ஜாலியா கால் பண்ணேன்னு வச்சுக்கோயே
ம்
அது வந்து ஜாலியாது ஜோலியாது
ஓ சோழி முடிஞ்சிரு அதனால யாரு கால் எடுக்க வேணானு கடவுளே கட் பண்ணிட்டாரு போங்க
உம்
அட போங்கப்பா இந்த கொலுசு வாங்குனே கரெட் ட்டா வந்து போன தீபாவளிக்கு கொஞ்சொ நாளெக்கு முன்னாடி தா வாங்குனது ரொம்ப மெலிசான கொலுசு கொலுசுல அந்த குண்டு போட்ட மாரி வ ருள்ள பால் பாலா
ஆமா ஆமா
அந்த மாதிரி சாதா ஒரு கொலுசு அப்ப இதுக்கே என்னோட கொலுஸ கொடுத்துட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஐயாயிர கொடுத்து அந்த இல்ல சாரி எக்ஸ்ட்ரா ஐயாயிர எக்ஸ்ட்ரா ஆயிர ரூவா கொடுத்து வாங்குனது இந்த கொலுசு சரிங்ளா
ம்
அது என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஓரத்துல கட் டாய்டுச்சு
அந்த கொலுசே அப்படிதா இருக்குப்பா
ஆ கேளுங்க நா என்ன பண்ணனா நேத்து போயிட்டு சரி இந்த கொலுசோட வெயிட்டுக்கே ஒரு கொலுசு எடுத்துக்கலா அப்டின்னு சொல்லி நா கடக்கி போயிட் ட்டு இந்த கொலுசு வந்து ஒரு இருபத்தி ஏழு கிராம் இருந்துச்சு நா பாத்த ஒரு கொலுசு வந்து முப்பத்தி ஆறு கிராம் என்னன்னா அது புல்லாவே வெறு கொலுசு ஃபுல்லாவே வெரு அந்த பால் தா
உம் ம் ம்
குண்டு குண்டு செயின் இருக்கு தெரியுங்ளா பவுண்ட் செயின்லா அ அத எக்ஸ்ஸாட்டா அதேதா எனக்கு ரொம்ப புடிச்சிந்து எ காலுக்கு அழகாவு இருந்தது அது ஏனா வந்து ரொ யுனிக்கா இருந்தது பாக்க ஏங்க இருங்க நீங்க வேற சொல்றத கேளுங்க வெறு முப்பத்தாறு கிராம் கேளுங்களெ நேத்து வந்து அந்த கடையோட ய மூணாவது வருஷ திறப்பு விழா போல அதனால கிராம் ஒரு வெள்ளிக்கு அஞ்சு ரூபா கொறச்சாங்க
ம்
எரநூத்தி அறுபத்தஞ்சு ரூவா நேத்து கிராமு எரநூத்தி அறுவதுருவா போட்டு மொத் த்தமா வந்துட்டு அ ஏதோ அமௌண்ட்டு எனக்கு சாரி அமௌண்ட்டு மறந்து போச்சு ஆ ஒரு இது இப்ப இந்த ஆனா பழைய கொலுச வந்து ஒரு ஐய்யா நாலாயிரத்தி சில்றைக்கு எடுத்துக்கிட்டாங்க மீதி எட்டாயிரத்தி சில்ற கேட்டாங்க என்ன
அடேங்கப்பா கொலுசே வேணான் வந்ருப்ப நானு
உண்மையா நா அதுதா சொல்லுங்க நம்போ கொலுசு வேணான் சொல்லி என்னோட பழைய கொலுசயே பத்த வச்சு குடுங்கன்னு போட்டுக்கிட்டு வந்துட்ட
ஓ இது உண்மையா நடந்துச்சா
உண்மையா நேத்து நடந்தது நா உங்கள் கிட்ட இத சொல்லணு சொல்லணு நெனைக்கிற நம்ம வேற எதாவ்து பேசுறதுல மறந்துட்ற அவசர அவசரமா அன்னிக் க்கில நேத்து நேத்து காலைய்ல ஆமா உங்கள பாக்க போயிட்ட ஏன்னா நா வந்து என் பையன ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்த இவ வந்து இவன வந்து இவன கூட்டிட் போறதுக்குள்ள போய்ரு பன்னெண்ட்ரைக்கே இவ்னுக்கு ஸ்கூல் விடுவாங்க எங்குளுக்கு கடையிலே வந்து இவ்ளோ நேர ஆகி பில்லுலா போட்டு சரி காசெல்லா பேரம் பேசி கேளுங்க கடைசியில வேணான் சொல்லி திரும்பி வெயிட் பண்ணுங்க நாங்க பத்த வச்சு தரோன் சொல்லி நாங்க அங்க இருந்து கெளம்பவே எங்ளுக் பன்னெண்டே கால்லாயிச்சு இவனுக்கு ஸ்கூல் பன்னெண்ட்ரைக்கு விட்ருவாங்க
செரி எல்லாரு போயிட்டு கொழந்த அழுவமேன் சொல்லிட்டு உங்கள ஆமா அங்க நா வாங்னது கேட்டதுக்கு இல்ல இல்ல இல்ல ஃப்ரீ தா வேன்னா கேள் நா சொன்ன ஏ உங்க கடைய்ல தா வாங்குன எட்டு மாசம் கூட ஆகுல இதுக்குள்ள இந்த மாதிரி பில்லல்லா கேக்கல அவுங்ளுக்கே தெரியுல
தெரியு ஆமா இல்ல கேக்குற அதுல்லா எல்லா கேக்குற
ம் அதா அவங்க என்ன பண்ணாங்க என்ன எனக்கு அந்த கடைய்ல வந்து தெரிஞ்சவங்க எங்க எங்க ஊர்ல வேல இருக்கிறவங்க ஒருத்தவங்க வேல செய்றாங்க மேனேஜரா அதனால மோ எப்பயுமே மோஸ்ட்லி அந்த கடைய்ல தா நாங்க எடுப்போ அதுல வந்து போய்ட் இவுங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க நமக்கே தெரியாம கொலுசு அடிபட்ருக்குமா எங்கேயாவ்து கல்லுல்ல இல்ல எங்கயாவ்து நம்ம இடிச்சிருப்போமா செவுத்துல எல்யாவ்து அதில தண்ணி படப்பட தண் என்ன ஆகுனா அது விரிஞ்சு குடுத்து அப்டியே கட் ஆய்டுமா கொலுசு என்ன ஒரு கம்பி கட் ற கதடா சாமி நெனச்சிக்கிட்டு
அந்த காலத்துலல்லா கொலுசு நம்மளே அடிச்சாலு போ பிய்யாது நம்போ இந்த புது ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணுவோனா அத தேவல்லாம போட்டு போட்டு மாத்திருப்போ அதுல பாதி சேதாரம் போய் போய் இப்ப யோசிக்குது ஆனா எங்க மாமியார பொறுத்த வரைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எங்க மாமியாரு ஆம் நம்ம இப்போ இப்ப நீங்க வந்து இப்ப நீ சொன்னல அந்த மெலிஸ் கொலுசுன்னு அந்த மெலிஸ் கொலுஸ் இதுல்யு நம்ம சின்ன வயசுல நார்மலா போடுவோ தெரியுமா ஒரு கொலுசு பட்
தெரியோ தெரியோ ஆமா
அந்த கொலுசு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஜஸ்ட்டு பதினெட்டாயிருபா
இப்போ உம்மா அதே தாங்க அதே தா பழய கொலுசு நாலாயிரோ
இவுங்க பழய கொலுசுலா இல்ல டெரக்ட்டா எப்பயுமே அவுங்க பழய கொலுசு எப்பயுமே போட மாட்டாங்க ஏனா அதுல வந்து வேஸ்ட்டு தா அப்டின் சொல்லிட்டு
து தா அத கேளுங்களே பழைய கொலுச நாலாயிரத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க மீதி எக்ஸ் ரா எங்க கிட்ட வந்துட்டு எட்டாயிரத்துக்கிட்ட கேக்குறாங்க
நீயே இருவத்தி ஆறுன் சொன்ன இருவத்தி ஆறு முப்பத்தி ஏழு சொன்னியா
இரவத்தி ஏழு கிராம் பழைய கொலுசு புது கொலுசு வந்து முப்பத்தாறு கிராம் வெறு ஒம்போ ஒம்போது கிராம் அதா ஒம்போது கிராம் தா அதிகோ வெயிட்டுல
ஆ
புது கொலுசு அது இருங்க இருங்க எட்டாயிரோ இல்ல ஏழாயிரத்தி சில்ற என்னடா இது பகல் கொ அதா பகல் கொல்லையா இருக்கு பாருங்கள
ம்
எனக்கு மனசே கேக்கல அப்படியு வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்கறாங்கன்றதுனால என்னன்னமோ கணக்கு போட்டு நீ நாலாயிரத்தி சில்ற குடுடாமானாங்க இது என்னடா இது பகல் கொலையா எக்ஸ்ட்ரா ஐயாயிர கேக் கிறீங்களேன் சொல்லி எனக்கு வேணா நா கொலுச பத்த வச்சே போட்டுக்கறேன்னு சொல்லி பத்த வெச்சே போட்டுட்டு வந்துட்ட
என்னவோ போங்க ஒன்னு சொல்றதுக்கு இல்ல நக பக்கோ வெள்ளி பக்கோ நேத்து பத் திமூனாயரத்தி அறுவது ரூவாயோ அறநூறு ரூபாயோ எங்க அக்கா கேட்டா எதா தங்க எடுக் கிறியா அப்படின் சொல்ட்டு காஸ் குடுத்தா ஒடனே போய் எடுத்துட்டு வந்துருறே அப்டின்னே
யே பொண்ணுக்கு மட்டுந்தா காது குத்தறத்துக்கு சும்மா எனக்கு வைரத்துல வேணு வைரத்துல வேணு அப்டின் சொல்லி கேட்டுது அதா மூக்குத் தில்லா இருக்கும்ல அந்த ரெண்டு ஒரே மாரி மூக்குத்தி ராசி படி தான அது எ இவ ராசிக்கு போடலான் நினைக்கிற
ஆ அப்டின்னா பாத்து வாங்கிக்கலாமே
நா அதா மூக்குத்தி ரெண்டு மூக்குத்தி ஒரே மாரி எங்க அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தே அதுவே வந்து அந்த ஒரு முக்கு தியே பதிமூணாயிரோ சொல்றாங்க நா அதையு போய் பாத்துட்டே வந்துட்ட
ம்
திமூணாயிரோ எங்க அம்மாவுக்கு
தம்பிக் கூட ஒண்ணு வாங்குணா கூட ஒண்ணு போட்டுக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல ரெண்டு வாங்க முடிலனா கூடோ ஒண்ணு வாங்குனா கூட அவ கொஞ்ச நாள் கடுக்கண் போட்டுக்கலா
கண் நா ஏ பிள்ளைக்கு ரெண்டு காதுலையு தா போட்டு விட போற ஏனா வந்து அது ரெண்டு காதுல போடுறது அவ்ளோ நல்லது கொழந்தைங்களுக்கு நம்மளோட இந்த மூளைக்கு காதுக்கு இருக்குற நரம்புகள் வந்து சம்மந்த அதனால அதனாலயே தான் நா சீக்கிரம் காது குத்தணும் காது குத்தணும்னு நெனச்சிட்டு இருந்ததே இவங்களுக்கு
ம்
அது தான் சேரி இவனுக்கு இவன் ராசிக்கி வந்து ஆ மா ப ப்பா வைரம் வந்து இது கெடையாது ஆனா வந்துட்டு பா பாப்பா ராசிக்கு போடலான்ற மாரி பாத்தே எதச்சியா கண்ல பட்டுச்சு நானா போய்லாம் பாக்கல
இரு எனக்கு ஒரு கால் வருது
ஆ சேரி சேரி சேரி பாத்துட்டு போய் கூப்புடு ம்